சொல்லுங்க அண்ணி நல்லாருக்கேண்ணி
ஆ என்னாச்சு ஒடம்பு சர்லயா வாய்ஸ் ஒரு மாரி இருக்கு
ஆமாண்ணி லைட்டா ஃபீவரிஷா இருக்கு
மழைல எது நனஞ்சியா? இல்ல அங்க மழ பெய்தா?
ஏன்னே தெர்ல இன்னு எந்திரிக்கவே இல்ல நானு
டிமா
சொல்லுங்கண்ணி நைட்டே கால் பண்ணிருந்தீங்க
ஆமான்டா இந்தா கொ அண்ணா இருக்காங்ல அண்ணா வீட்டு கொலதெய் கோவில் ஃபங்ஷன் வருதா
ஓகே ஓகே சொல்லிட்ருந்தீங்கல்ல முன்னாடியே
கூப்புர்றக்கு தான்டா கூப்டே
சேர் சேரி அண்ணி நைட் நீங்க கூப்டும் போது என்ன பண்ணிட்ருந்த இட்லி ஊத்திட்ருந்தே செர் த அதுக்கப்றொ சாப்ட்டு கூப்புல்லான் பாத்தா லேட் ஆயிடுச்சு சே அதா காலைல கூப் புல்லா அப்டின் கூப்ட்டே
சேரிம்மா சேரி செ அதா அப்ப தம்பி எப்ப வீட்ல இருப்பா?
அவரு எனக்கு தெரிலயே அண்ணி ஈவ்னிங் நைட்டுனா இருப்பாரு இப்ப மண்டப வே இருக்கறனால அங்கப் போயிருவாரு
ஆ பத்திரிக்க வக்கணுமா அதுனால தா கேக்குறே
ஆ நா கேட்டுட் சொல்றே
சேர்டா நீ கேட்டுட்டு சொல்லு மா ஃபங்ஷன் வந்துட்டு இது ஜூன் ஜூன் நுப்பது நுப்பத்தி ஒன்னு ஜூலை ஒன்னு ரெண்டு நாலு நாள்மா
நால் நாளா
ம்
சேரி அண்ணி நா ஆல்ரடி சொன்ன அவருட்ட நீங்க என்ட்ட அன்னைக்கு பேசும் போதே சொன்னீங்கல்ல அதா சொன்னே அவர் பாக்லாமா முடுஞ்சா போலான்ற மாரி தா சொல்லிருந்தாரு
ஓ
அவருக்கு வேல இருக்கா இல்லையான் தெரியாது என்ன
அதுக்கில்லடா அதாவ்து ஒன்னு அப்பா இல்லாட்டி தம்பி ரெண்டுபேத்துல யாரா ஒருத்தர் வரணு
ஆ
மாமா வரமா இருந்துச்சுனா பிரச்சன இல்ல அப்டி இல்லனா நீயு அவனு வரணு
இல்ல அது சொல்லிருவாங்க இல்ல அத்த மாமா சொல்லிருவாங்க இன்கேஸ் அவுங்க வர்லன்னா எங்களயே போ சொல்லிருவாங்க அது தெரியு இல்ல ரெண்டு பேர் இப்ப சேந் போறனால பிரச்சன இல்ல இல்லேன்னாதா பிரச்சன
சேரிடா சேரி நானு வண்டிலா நா புடிக்கணுமா நீ
ஆமா ஆள் எத்தன ஆள் வரு சொல்லணு புடிக்கணுல்ல
அதனாலதாண்டா
என்ன பண்ணுவாங்க மெய்ன் ஃபங்ஷன்னா இ ப்ப எங்க குலதெய் கோயில்லல்லா வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா நார்மலா இந்த குண்டோ சொல்லுவோல்ல
ஆமா
க்கு அப்புறோ அன்னதான நடக்கு அப்புற கோயில்ல அந்த ஒரு நாள் அவ்ளோதா நடக்கு ஃபங்க்ஷன் பெருசா மித்ததல்லா சின்ன சின்னதா நடக்கு நீங்க எதோ கொடன்லா சொல்றீங்க அதெல்லா எனக்கு என்னனே தெரியாது
எனக்கே தெரியாது இப்ப எங்க கொலதெய்வ கோயில் இப்ப நம்ம கொல கொலதெய்வ கோயில் எப்பிடின்னு கேட்டயின்னா ஆ நம்ம சிவ சிவன்ராத்திரிக்கு போறோ சாமி கும்புட்றோ கடா வெட்டி நம்ம இது பண்றோ இல்லயா அது ஒன் டே ப்ராசஸா முடிஞ்ச்சா நமக்கு
ம்
ஆனா வந்துட்டு உங்க அண்ணா வீட்டு கொலதெய்வ கோயில்ல அந்த மாரி கெடையாதாமா இவுங்க மூணு இவுங்க மீன்ஸ் இவுங்க இதுல இந்த வழி இதெல்லா சொல்லுவாங்க அதுல மூணு வழிக்காரங்க இரு ப்பாங்களாமா ஒருத்தவங்க வந்துட்டு சித்ரா பௌர்ணமிக்கு சாமி கும்புடுவாங்களா ஒருத்தங்க வந்து பங்குனி உத்தரத்துக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு சிவன்ராத்திரிக்கி மூணு டைப் பா அவங்க சாமி கும்புடுவாங்க அதுல வந்து பாத்தீன்னா வந்துட்டு இப்ப நாங்க உங்க அண்ணா வீட்ல இருக்கவங்க வந்துட்டு பங்குனி உத்தரத்து அன்னைக்கி கும்பட்றவங்க இப்ப தனித்தனியா கும்பட்றாங்க ல்ல இவங்க மூணு பேரு சேந்து கும்பட்றதுதா ஆ சேந்து கும்புடுவாங்கலாமா இது என்ன கேக்குற ஒரு ஆளுக்கு அம்பதாயர்ரூவா தலைக்கு அம்பதாயர்ரூவா கணக்கு வருது பாத்துக்கோ
தட் மீன்ஸ் இப்ப நீங்க அண்ணன் தம்பி மூணு பேரு அம்பது அம்பதாயர்ரூவா
ஆமா எஸ்
எதுக்கு அவ்ளோ செலவு ஆகுது
அது ஆ இப்ப நம்ம மட்டு போக்கூடாதுறா இப்ப நமக்க பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்து இருக்கோல்ல அதாவது இப்ப நா என்ன கல்யாணோ பண்ணி குடுத்துருக்கமா பரவால்லாம இப்ப நம்மள ப்ளஸ் என்ன கல்யாண பண்ணி குடுத் துருக்கீங்களா அப்ப வந்துட்டு ஆ அ ண்ணு இப்ப எனக் ஏன் வீட்டுஸ் இப்ப வந்து பொண்ணு குடு த்திருக்காங்க நம்ம இவங்க இது க்கு அதனால ஆ நம்ம அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா இவங்க எத்தன மாமனார் இ இப்போ உங்க பையன்னா இப்ப உங்க அண்ணனு க்கு உனக்கு எவ்வளவு மாமனார் இருக்கு எல்லாருமே கூப்புட்டு போகணுமா
ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல எல்லாருமே எல்லா வரமாட் டாங்க
எல்லாருமே வரமாட்டாங்க ஆனா அது இவங்க மொறையாமா நமக்கு பழக்கோ இல்லாதங்காட்டி நா சொல்லிட்டே ஆ ப பெரியப்பாக்கும எங்க அப்பாக்கு மட்டு வச்சா போது வேற யாருக்கு வைக்க வேண்டாங்குற விஷயத்த நா சொல்லிட்டே இருந்தாலு பத்திரிக்க வைக்கும்போதே அவங்க சொன்னாங்க ஒரே உனக்கு எத்தன மாமா ப்பா அப்பிடிந்தா கேட்டாங்க உனக்கு மொத் தோ எத்தன மாமனாரு அப்ப நா சொன்னே ஆ அப்ப நா சொன்னே அவங்களுக்கு மொத்தோ ஆறுங்க ஆறு பேரு அப்டின்னா அப்ப அவருக்கு ஆறு பத்திரிக்க குடுங்கன்னு சொல்லி தனியா குடுத்தாங்கடா பத்திரிக்க நானே வித்தியாசமாதா பாத்தே அதுக்கப்புற அங்க போய் இப்ப வீடு எல்லா பாத்துருக்காங்க இப்ப இப்ப இப்ப நம்ம குடியிருக்கமா இந்த வீடு இந்த வீட்ட டோட்டலா காலி பண்ணி குடு த்துருவாங்கலாமா
என்ன பண்ணுவாங்க
எங்க என் எனக்கு தெரியல அவங்க எங்க போவா அந்த ஒரு வாரோ அவங்க வேற எங்கயாவது போய் இருந்துக்குவாங்களாமா அந்த மூணு நாள் வாடக அந்த மூணு நாளுக்கு வாடக பாத்தினா நுப்பதாயிர ருவா
ப்போ
தனியா சமையல்காரவங்கள எல்லா இங்க இருந்து கூட்டிட்டு போகணு இவங்க எல்லாரையு கூப்ட்டு இப்ப மூணு பேரா அங்க அப்ப மச்சா வீட்ல அவங்க லாவ அவ மச்சா வீட்ல வந்துட்டு அங்க அந்த அக்கா இருக்காங்கல்ல
ஆமா
அப்பா அம்மா அவங்க தான அவங்க நம்ம வீட்ல அப்புற என் கொழுந்தனார் சம்சாரோ அவங்க வீட் ல இது போக எங்க நாத்தனார் இருக்காங்கல்ல
ஆமா
எங்க நாத்தனாரோட அவங்க மாமனார் மாமியார் மாசார அவங்க மாமனார் இல்ல அந்த அண்ணனோட அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பி அப்பறமா வந்துட்டு எங்க வீட்டுக்காரோட சித்தி பொண்ணுங்க ரெண்டு பேரு இருக்காங்கல்ல
ஆமாம்
அவங்க ரெண்டு பேரு சும்மா இல்ல
நீங்க அப்ப இன்ன ஒரு லாரி புடிச்சுதா நீ போணு பஸ்ஸு பத்தாது
பெரிய பஸ்ஸுதா அதனாலதா கே ஏன்னா இது மொறையாமாப்பா இப்பிடிதா செய்யணுமாமா நா கேட்டே ஒரு கோயில்ல போய் சாமி கும்புட்டு வரக்கு எதுக்கு இத்தன சும்மா கூப்
இது என்ன வர்ஷொ வர்ஷொ இப்பிடி பண்ணுவாங்களா வர்ஷொ வர்ஷோ இப்டி பண்ணுவாங் களா
இல்லம்மா இது வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தன வருஷோ ஆ எங்க ரொம்ப சின்னதா இருக்கும் போது பண்ணதாம அதுக்கப்புற எங்க உங்க அண்ணனுக்கு வெவரந் தெரிஞ்சு கொட வச்சது இல்லையாம்மா
எதுக்காக இது வக்கிறாங்க?
அவுங்க அது ஏதோ சொல்லுவாங்க டா ஊத்து குடுக்குறதுன்னு சொல்லுவாங்கப்பா மீன்ஸ் எனக்குமே தெரி ஆக்சுவலா எங்கிட்ட என் தெரிமா அதாவது கொட கொடம்போ நா கூட என்ன தெரியுமா நெனைச்சே சரி ரெண்டு கோயில்ல இருந்து வந்து கொடைய மாத்திக்குவாங்க போல அப்பிடின்னு நெனைச்சே அப்பதா சொன்னாங்க ஊத்து குடுக்கறது அப் ப நாங்க ஏங் எனக்குமே பழக்கோ இல்லல்ல எல்லாமே புதுசுதா இதல்லா அவுங்க சொல்லிட்ருக்காங்க அதா வா நுப்பதாயர்ருவா வா ஆ அங்க மூண் நாள் புடிச்சிருக்கோ அது இப்ப நான்வெஜ்தா போட்ணுமாமா சம்பந்தக்காரவங்கள எல்லா கூப்ட்டு மட்டன் சாப்பாடுதா செய்யணுமாமா அவங்களுக் கல்லா மட்டன் சாப்பாடு போட்டு
அப்ப கணக்குக் பாத்தா உங்களுக்கு எப்டியு ஒரு ய அறுவதாயரோ எழுவதாயிரோ செலவாகு போலயே
ஆமா ஆமா இப்ப நா சொன்னல்ல இப்ப இவங்க இத்தன பேருனு இவங்களு க்கு எல்லா நாங்க துணி எடுத்து குடுக்கணுமாமா இப்ப அப்பா அம்மா வந்துட்டு இப்ப அப்பா அம்மா நீங்க வந்து எனக்கு பாப்பாக்கு மாமா அண்ணனு க்கு எங்க மூணு வெத்துக்கு நீங்க துணி எடுத்து குடுக்கணுமாமா நாங்க வந்துட்டு அஹ அப்பாம்மாக்கு எடுத்து குடுக்கணு ப ஓகே இப்போ சூழ்நெல பொறுத்து இல்லன்னா அப்பாம்மாக்கு எடுத்து குடு இல்லன்னா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு சேத்து மொத்த உங்க நாலு பேத்துக்கு நா எடுத்து குடுக்கணுமாமா
ம்
தெரியாதங்காட்டி இந்த அம்மாப்பாக்கு மட்டு எடுக்க சொல்ட்டாங்க அடுத்த வருஷொ கொடைக்கு போம்போது உங்க எல்லாத்துக்கு எடுக்க சொல்லிருக்காங்க
ம் ம் வருஷ வருஷ வப்பீங்ளா?
ஷ வர்ஷ வக்க மாட்டாங்கடா அஞ்சு வருஷத்துக்கொரு டைமு ஆறு வருஷத்துக்கு ஒரு டைமு வருமாமா
ஓ இப்ப உங்ளுக் கல்யாண ஆயி ஃபர்ஸ்ட் டைமுன்றனால இது எல்லாமே செய்றீங்ளா?
ஆ கல்யாண ஆயில்ல அதா இவுங்களுக்லா வெவர தெருஞ்சு இப்பதான நடக்குது அதனால
பரவால எதுவோ வித்யாசமா சொல்
ஆமா எனக்கே வித்யாச மா தா இருக்கு போய் பாத்தாதா நமக்கே தெரியு
தெரிலண்ணி எங்க வீட்லலா ஒரு நாள் தா போவோ ஒரு ஃபுல் டே போவோ ஈவி்னிங் வந்துருவோ அவ்வளோ தா இங்க தானே இருக்கு எங்கள்க்கு
ஆ அது அப்ப
து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ருக்கு அவ்ள தா
ஓகே ஆ இது இப்ப நீ நம்ம கொலதெய்வ கோயிலுக் போயிருக்கில்ல
ஆமா
அ அங்க கூட இந்த மாரி இல்ல
ஆ அங்க நம்ம வன்ட்டு சிவன் ராத்திரிக் தான போறோ கோவில் விசேஷத்துக் போறதில்லல்ல
கோயில் விசேஷொ நம்ம அங்க இது வரைக்கு நா நாங்ளே போனதில்லடா இது வரைக்கு அந்த கோயில் விசேஷொ அங்கயே எப்டி நடக்கு ஆனா இது இந்த ஊர் பக்கொல்லா இந்த மார் நடக்குன் சொல்றாங்கடா
ஓ
ம் இங்க யாரு இப்ப அப்பாவோட ம் மூணாது தங்கச்சி இருக்காங்கல்ல எங்க அப்பாவோட மூணாது தங்கச்சி
ஆமா
அவங்க கோயில்லு இந்த மார்லா ந டக்குமாமா எங் என்னோட நாத்தனார் கோயில்லெல்லா வருஷ வருஷ நடக்குமாமா இந்த மாரி ஊத்து குடுக்குற ஃபங்ஷன்லா போய் பாத்தாதா தெரியும் என்ன ஏதுன்னு எதுவா இருந்தாலும்
ஆமா அண்ணி செரி அண்ணி நா பாக்கற அவர்கிட்யு சொல்ற யாரு வரோன்னு தெரில ஆ ஃபன்ஷன் எடுத்தா பாத்து தா சொல்லுவாங்க அத்த மாமாவும் அத்த மாமா சொல்ற டெசிஷன் தா நாங்க எடுக்ற டெசிஷன் எதுவும் இல்ல நா அவர் வந் இருந்தாலும் உங்ளுக் கூப்ட சொல்ற
ஓகே டா அவன் வந்த அவன கூப்ட சொல்லி செரியா ஆ செரிமா பாப்பாவா இன்நாத் த்துக் கெகனு வெளிய யாருட்டையாது சண்ட போட்டுட்டு இருப்பா இப்ப அங்க அத்த மாமா கிட்ட தா இருக்கா
அ
ஒண்ணு அப்பா கிட் ட வம்புழுத்துட்டு இருப்பா இல்லனா அத்தகிட்ட வம்புழுத்துட்டு இருப்பா
ரொம்ப சந்தோசோ
ஹ
நா இனி போல இ்ன்கி போய்ட்டு தா பாக்கணும்
செரிடா செரிடா பேய் பாரு அவன் தம்பிக்கிட்டயு இந்த மாரி நா ஃபோன் பண்ணன விஷ்யோ சொல்லு
ஆ சொல்ற அண்ணி அவர் கூப்ட நானு இப்ப எடுக்ல திருப்பி கூப்புட்டும் நா சொல்ற அவுங்ளுக்
ஆ ஓகேடா ஓகேடா செரிம்மா செரி பாத்துக்கோ உடம் பாத்துக்கோ செரியா ஆ செரிமா